ஹலோ ஆஹ் நல்லா இருக்கீங்களா ஆஹ் நல்லா இருக்கேங்க
வீட்டல எல்லா நல்லா இருக்காங்களா
ஆஹ் எல்லாரும் நல்லா இருக்காங்க உங்க வீட்ல
எல்லாரும் நல்லா இருக்கறாங்க
செரி செரிங்க அப்புறம் சொல்லுங்க என்ன எல்லாரும் இன்னைக்கெல்லா ஸ்கூல் டைமு இன்னைக்கு ஸ்கூல் தெறந்திருப்பாங்க கொழந்தைங்கலா ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா
எல்லா போயிட்டு வந்துட்டாங்க
செரி செரிங்க நானே உங்களுக்கு கால் பண்ணலான்ட்டு இருந்தேங்க ஒரு விஷயமா
அப்டீங்களா
ஆமாங்க
உம் சொல்லுங்க என்ன விஷயம்
இல்லைங்க உங்க ஆபீஸ்ல ஜாப் வே ஏதாவது வே வேக்கன்சி இருக்குதுங்களா வேல ஏதாவது
வேலைலா இருக்கும்ங்க
செரிங்க
ஆ நீங்கள் உங்களோட குவாலிஃபிகேஷன்னு என்னன்னு தெரியலீங்களே
அப்படிங்களா இல்ல நான் ஒரு டிகிரி முடிச்சிருக்கங்க உம் ஜாபூ ஆ ஆமாங்க லேடிஸ்க்கு வேகன்ஸ்சி இருக்குதுங்களா
லேடிஸ் நெறைய ஒர்க் பண்றாங்க ஒரு நூத்தி இருபது பேர் ஒர்க் பண்றாங்க
செரிங்க
நீங்க எந்த மாதிரி ஏதாவது இன்ரெஸ்ட்ல ஒர்க் பண்ணுவீங்கன்னு தெரியல எனக்கு
செரி செரிங்க
உங்களுக்கு க்கு என்ன மெக்கானிக்கல் ஃபீல்டு எதாவது இருக்குங்களா அனுபவம்
இல்லைங்க அக்கௌன்ஸ்லதா இருக்குதுங்க நட் ஃடேலி முடிச்சுருக்குறங்க
கவுன்சுங்களா
ஆமாங்க
எங்கள ஏழு எட்டு ப்ரான்ச் இருக்குங்க அக்கௌன்ஸ்ன்னா சொல்லி பாக்கலாம்
அப்டிங்களா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுங்க வேல செஞ்சது
எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா பேசிக்கலாங்க பேசிட்டு ஆனா அங்கதா போடுவாங்க ஹெட் ஆபீஸ் மட்டும்தா ஒர்க் பண்ண மாரி இருக்கும்
உங்க நீங்க போறவக்கு அந்த ப்ரான்ச்ஜல இல்லைங்களா ஃவேகன்சி
அது கேட்டு பாக்கணுங்க இங்க வந்து ஆல்ரெடி இருக்காங்க
செரிங்க
அடிஷினலா இன்னொரு ஆள் தேவைப்படுமா எண்ண னுதெரியலீங்க
செரிங்க
வேற உள்ள ஜாப் ஒர்க்கன்னா பண்ணிக்கலாங்க அதுக்கு நெறையா லேடிஸு சப்போர்ட்டிங் ஒர்க் எடுக்குறாங்க
இல்லைங்க எனக்கு ஸ்டாப் கேட்டகிரிக்கு இருந்தா பரவாயில்லைங்க
ஸ்டாப் கேட்டகிரனா பேசி பாக்குறேங்க
செரிங்க
இல் அக்கௌண்ட்ஸ்னா ஃபுல் அக்கௌண்ட்ஸ் உங்களுக்கு தெரியுங்களா
ஆ எனக்கு தெரியுங்க எனக்கு ஓரளவுக்கு எல்லாமே தெரியுங்க எனக்கு அதுல பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் இயர்ஸ் ஆறு வருஷோ அதுல அனுபவோ இருக்குதுங்க அக்கவுன்ஸ் லைன்லதா இருக்குறேங்க ஃடேலி எல்லாமே முடிச்சிருக்கே நானு எனக்கு கொஞ்சோ தெரியும் எனக்கு இந்த உங்களுக்கு உ மிஷின் குல்ல ஒர்க் பண்ணது இல்லைங்க எனக்கு இப்போ செரி நீங்க போயிட்டு இருக்குற கம்பெனி நல்ல ஒரு இதாவது கம்பெனிக்குன்னு சொன்னாங்களா சரி இங்க கொஞ்சம் டைமிங் எனக்கு செட் ஆக மாட்டேங்குதுங்க நேரோ அதனால சரி கொஞ்சம் உங்க கம்பெனி நல்லா நல்ல பேர் இருக்குது அதனால சரிது வேகன்சி இருந்துச்சுன்னா நம் கேட்டு பாத்துட்டு ஜாயின் பண்றேன்னா ஜாயின் பண்ணிக்கலா அப்டின்னு பாத்தங்க உங்கது என்ன ப்ரொடகஷன்ங்க
புரொடக்ஷன் நெ நெறையா இருக்குங்க
செரிங்க
அதுல ஹோம் அப்ளியன்சு நெறைய இருக்குங்க
சரி சரி ஹோம் அப்ளன்ஸ்னா என்னன்னங்க
கிளீனிங்கே இருக்குலங்க ஃவேக்கம் கிளீனனர்ஸு
ஆமாங்க
அதுல மென் டரைவிங் பண்ற மாரியு பண்றாங்க
செரிங்க
எல்லாமே வந்து காஸ்ட்லியாதா இருக்கும் எக்ஸ்போர்ட்டு இருக்கும் லோக்கல் சேலும் இருக்கும்
செரி செரிங்க
அக்கவுன்ஸ் ஒர்க்கன்னு பாத்தீங்கன்னா எச் ஆர்ல டெய்லியு வந்து அட்டன்ஸ் இருக்கு இல்லங்களா
ஆமாங்க
அட்னன்ஸ் பாப்பாங்க அப்பறோ அவுங்களுக்கு போட்ற சேலரிஸ் ஓட்டி
போகிங்க
அ கம்பெனி சார்பா என்னன்னல்லா அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட் பூரா வந்து நீங்க ஒர்க் பண்ற மாதிரிதா இருக்கும்
செரி செரிங்க டைமிங் எல்லாங்க
டைமிங் எயிட் ஓ ஃக்ளாக்கு
செரிங்
இந்த ஆஃப்டர்நூன் வந்து ஆஹாஃப் நவரு லன்ச் ப்ரேக்கு
செரிங்க
அண்டு டீ ப்ரேக் ரெண்டுருக்குங்க
செரிங்க
ஃபோர் தேர்ட்டிக்கு வந்து கெளம்பிர்லா வீட்டுக்கு
செரி செரிங்க ஸ்டார்டிங்ல சேலரி எப்புடி தருவாங்க கொஞ்சோ ஓரளவுக்கு தருவாங்களா ஃபேசிக்கே
ஸ்டார்ட்டிங் வந்து உங்களோட டேலண்ட் மூணு மாஸ் பாப்பாங்க எப்டி ஒர்க் பண்ணுறீங்க என்னன்னு பாட்டு அதுக்கப்பறோ தா ரிவைஸ் பண்ணுவாங்க
செரிங்க
ஆல்ரெடி நீங்க வாங்கது எவ்வளோ அமௌண்ட் வாங்கனீங்கன் தெர்ல பழைய கம்பெனியோட எக்ஸ்பீரியன்ஸ் வெச்சு அத பேஸ் பண்ணிதா போடுவாங்க
செரிங்க
ஒரு எக்ஸாம்பிள்க்குக்கு ஒரு ட்வெண்ட்டி தௌசண் வாங்குறீங் வைங்க சிக்ஸ் இயரு அப்டிங்கும்போது அதுல ஒரு இன்க்ரிமெண்ட் வாங்கிருப்பீங்க இல்லிங்கிளா
ஆமாங்க
அது எல்லா கால்க்குலேஷன் விட்டு இவங்க ஒரு கம்பெனியில ஒரு நாம்ஸு வச்சிருப்பாங்க அதுக்காக தா பண்ணி குடுப்பாங்க
செரிங்க
ட்வெண்ட்டினா ட்வெண்ட்டி அபொவ் வந்து ஒரு தேட்டி குடுக்கலாம் இல்ல ட்வெண்டி ஃபை குடுக்கலா
செரிங்க
அந்த மாரி ஸ்டாட்டிங் கொஞ்சொ கம்மியா தா குடுப்பாங்க அப்றோ த்ரீ மந்த்ஸு வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்பறந்தா குடுப்பாங்க அது உங்ளோட பர்ஃபாமன்ஸ் பொறுத்து மாறுங்க
செரி செரிங்க இப்ப கவுர்மெண்ட் ஹாலிடேஸ்லா லீவ் குடுத்துருவாங்ளா
கவர்மெண்ட் காலிடேஸ் ஃபுல்லா லீவு அப்றோ சண்டே லீவு ஃபுல்லா
செரி செரிங்க
மண்டே டு சேட்டர்டே வரைக்கு ஒர்க் இருக்கு
அப்படிங்ளா ஓகே ஓகேங்க உம் செரிங்க அப்ப ரெஸ்யூம் குடுக்குறந்தா எங்க வந்து குடுக்கலாங்க
ரெஸ்யும் ஆபீஸ்ல்யே குடுக்கலாங்க முன்னாடி கேட்ல என்ட்ரென்ஸ் வந்தீங்ன்னா
செரிங்க
அங்கே செக்யூர்ட்டி இருப்பாங்க நா வேணா இன்ஃபாம் பண்ணிர்றே எச் ஆர் ல
செரிங்க
என்னோட கைட் லைன்ல உங்களுக்கு வந்து சொல்லிர்வாங்க
ஓ அப்டிங்ளா
நீங்க அப்ளிகேஷன் ஒண்ணு ரெஸும் ஒன்னு ரெடி பண்ணிட் வந்தீங்னா செக்யூரிட்டி கேட்ல வந்து என்ட்ரன்ஸல குடுத்தீங்னா போது
செரிங்க
ம் தேவப்பட்டா அன்னைக்கே வந்து இன்டர்வியூ பண்ணுவாங்க அப்டி இல்ல அப்டீனா ஒன் வீக்ஸ் ஒறுக்கா ஹச்ஆரு என்ட வருவாரு
செரிங்க
அவரு வர அன்னைக்கு வந்து உங்கள வரச் சொல்லுவாங்க
செரிங்க
ஏதோ ஒன் வீக் குள்ள உங்குளுக்கு வந்து ஆ சொல்லிருவாங்க
செரி செரிங்க ஆஃபீஸ்ல லேடிஸ்ல இருக்குறாங்ளா பொண்ணுங்க இரு க்காங்ளா
இருக்காங்க
செரிங்க
இந்த லேடிஸ்கெல்லா தனியாவே எல்லாமே அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க கேண்டீனு சாப்படுறது எல்லாம் ஒன்னா அது ஒரு லைனா இருந்துக்குவாங்க
செரிங்க
சேப்டி செக்யூரிட்டி எல்லாமே அவங்க பாத்துக்குவாங்க
செரி செரிங்க இப்ப நா போயிட்ருக்க பக்கம் வீட்டுக் பக்கத்துலேயே இருக்குதுங்களா
செரிங்க
பக்கத்துலேயே இருக்குதுங்களா அஹ் அதா கொஞ்ச டிஸ்டன்ஸ க்கு கொஞ்ச தூரமா இருக்கறனாலதா சரி உங்களை அங்க கேட்டுட்டு எல்லா எப்படி எப்டி பெபசிலிட்டி எல்லா இருக்குதுன்னு பாத்துட்டு அப்பற படுத்து பண்ணிக்கலா அப்படின்ட்டுதா உங்களை கூப்பிட்டங்க பேசணும்ட்டு இருந்தே
இங்கே கேண்டீன் வசதி எல்லாமே இரு இருக்குங்க லன்சு ஃப்ரீ தா
செரிங் ஓ ஃப்ரீ தானுங்களா சரிங்க
ரெண்டு டீ வந்து ஃப்ரீயாவே குடுப்பாங்க
செரிங்க
அப்பற மார்னிங் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ஒண்ணு குடுத்துருவாங்க
செரிங்க
இங்க இங்க வந்து சாப்றதுனாலு சாப்டலா இல்ல வீட்டுல இருந்து கொண்டு வரதுனாலும் அலவு பண்ணிக்குவாங்க
ஃபர்மிஷன் வாங்கணு
அது அவங்களே குடுத்துறாங்க எனக்கு வந்து செட் ஆகாதுங்க நா வந்து வீட்டு ஹோம் ஃபுட்டு தா எடுத்து அ சொல்லும்போது செரின்னுட்டுருவாங்க
செரிங்க
இங்க வந்து பன்ச்வாலிட்டி இம்பார்ட்ட
அப்டிங்களா
பன்ச்சுவாலிட்டி கரெக்டா இருக்கு போனாங்க எட்டு மணின்னா எட்டு மணிக்கு முன்னாடியே செவன் ஏழு ஐம்பத்தஞ்சு அப்படிங்கும்போது பன்ச்சிங் வைக்கணு
செரிங்க செரிங்க
பட்டிட்டய பத்து நிமிஷம் அப்படின்னா பத்து நிமிஷத்துக்கு கரெக்டா அந்த ஸ்பாட்டுக்கு போயிறன்னு
அப்படிங்களா செரி செரிங்க
ஏன்னா ஒர்க் பண்றது ஒரு பிளேஸா இருக்கும் கேண்டீன் வந்து காமனா ஒரு பிளேஸ்ல வச் ச்சுபாங்க
செரிங்
அப்ப நீங்க என்ன பண்ணும்னா அந்த டைமிங்கு வந்து கரெக்டா பெல்லு கொடு குடுப்பாங்க பெல்லு குடுத்தாங்கனா போய்டணு
செரிங்க
திரும்ப டென் மினிட்ஸ் ஆகுது அப்டின்னா மறுபடி வந்து ஒரு பெல் குடுப்பாங்க அப்ப வந்து அந்த இடத்த விட்டு நம்ம பாஸ் ஆயிணு
அப்படிங்களா செரிங்க
பாட்டுக்கு போய்னு
செரிங்க செரிங்க உம்
எட்டு மணின்னா நீங்க லேட் பஞ்ச்சுன்னா மந்த்த்லி வந்து த்ரீ டைம்ஸ் அல்லோடுங்க
சரிங்க
எட்டு ஒன்னு எட்டு ரெண்டு எட்டு மூன்னு முடிஸ்ட்டீங்கன்னா அதோட முடுஞ்சிடும்
சரி சரிங்க
அதுக்கு மேல அந்த மாசத்துல வந்து லேட் பஞ்ச்சு அப்டின்னா ஆஃப் டே சேலரி கட் பண்ணிடும்ங்க ஆட்டோமேட்டிக்கா
செரிங்க
எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்ட் தான் இருக்குங்க
அப்டிங்களா சரிங்க
ஏன்னா பஞ்சிங் வந்து ரொம்ப எதிர்பாப்பாங்க கம்பனில
சரிங்க செரிங்க நான் வீட்ல பேசிட்டுங்க அப்புறம் இந்த கம்பெனில சொல்லி ரிலீவ் ஆகணுங்க
ஆமாங்க மேக்சிமம் அங்க ரிலீவ் ஆனீங்கன்னா எப்ப ஆவீங்கன்னு சொல்லிட்டு அவ்ங்க கேப்பாங்க
செரிங்க
மேக்சிமம் ஒன் மன்து குடுப்பாங்க ஒரு மாச த்துல நீங்க வந்து ஜாய்ன் பண் ற மாரி வரும்
செரிங்க செரிங்க நான் வீட்ல பேசிட்டுங்க கம்பெனில இன்ஃபார்ம் பண்ணிட்டுங்க அப்புறம் நான் வந்துட்டு உங்களுக்கு நான் கால் பண்றதுங்க எப்ப உங்க அவுங்க ரெஷ்யூம் கொண்டுந்து குடுத்தற்றங்க அப்புறம் எப்ப டைம் கேட்டு அப்புறம் நான் ஜாய்ன் பண்ணிக்கறங்க
ஓகேங்க நான் சொல்லிறேங்க
ஆஹ் சேரிங்க ஓகேங்க ஓகேங்க ஓகேங்க தங்க் ஸ்ங்க
ஓகே